ஆ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ ஆ ம் வணக்கம்
வணக்கம் கேக்குதுங்ளா தோழி தெளிவா கேக்குதுங்ளா
ஆ
ஆ சாப்ட்டீங்க ஒளி
தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
நா சாப்ட்டே தோழி கேக்குதுங்களா உங்களுக்கு தெளிவா
கேக்குது தோழி
உங்க வா உங்களோடைய இது வந்து ரொம்ப கம்மியா கேக்குது வாய்ஸ் கேக்குதுங்ளா ஆஹ் ஆஹ் இப்ப கரெக்டா இருக்கு தெளிவா இருக் கு
ஆஹ் ஓகே தோழி நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங் தோழி இந்த லீவ்ல எங்க போனீங்க தோழி சாப்ட்டன் தோழி
லீவ்ல எங்கயு போகல தோழி வீட்லேதா தோழி இருக்கே
அப்டீங்ளா சுற்றுலாக்கு எங்கயு போகலீங்ளா ப கொழந்தைங்ள கூட்டிட்டு
போகல தோழி
போகலீங்ளா
நா படிச்சிட்ருக்கே தோழி
சஸ்சரி படிச்சிட்ருக்கீங்க அப்ப லீவே இல்லைங்ளா ஒங்களுக்கு
இப்ப செம் முடிஞ்சு லீவ் விட்ருக்காங்க காலேஜ் வந்து ஆஹ் அட்மிஷன் போயிட்ருக்கு ரீ ஓப்
அப்டிங்ளா அப்டிங்ளா அப்டிங்ளா செரி செரி சுற்றுல்லாவ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க நம்ப அந்த ஆஹ் ம மே மாதமானா லீவு இருக்கு இல்லைங்ளா எக்ஸாம் லீவெல்லா அப்ப சுற்றுல்லாக்கு போணு நா உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குங்களா மொ தல்ல சுற்றுலா போகுறத்துக்கு
ஆஹ் போயிருக்கே தோழி
அப்டிங்ளா எந்தெந்த எடத்துக்கு போயிருக்கீங்க தோழி
ம் கள்ளக்குறிச்சில இப்போ ரீசன்ட்டா போட்ருந்தாங்கள்ல
ஆமா ஆமா
கே அவ்ளதா அது டென்த்து படிக்கும்போது கூட்டிட் போயிருந்தாங்க
செரி செரிங்க தோழி நீங்க வந்து ஊட்டி கொடைக்கானல பத்தி கேள்விப்பட்ருக்கீங்ளா
ஆஹ் கேள்விப்பட்ருக்க தோழி
உம் இந்த வாட்டி மலர் காட்சி வந்து ரொம்ப அருமையா நடந்துச்சுன் சொன்னாங்க பழங்கள்லா வச்சு இன்ன விலங்குகளலா அழய அலங்கரிச்சுட்டு ஆஹ் அப்றோ வந்து பூவாலையே மே நெறையா போ இத வந்து அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க தோழி ரொம்ப அருமையா இருந்தது
ஆஹ் நீங்க போயட்டு வந்தீங்ளா தோழி
ஏ நாங் போகலைங்க ஆனா வந்து போனவ்ங்க சொன்னாங்க அப்றோ வந்து நாங்க அஹ் டி வி லயு பாத்தோ மலர் கண்காட்சி எங்களோடைய ஆஹ் இது வந்து பூக்களலா நா ரொம்ப ரசிக்க வேணுங்ளா அதனால அத ரொம்ப ஒ நு நுணுக்கமா பாத்துட்ருந்தே அப்போ அது செரி நம்ம இந்த வாட்டி போகற்து த தடப்பட்ருச்சே அப்டின் ரொம்ப வருத்தப்பட்டே ஏனா இந்த வாட்டி நெறையா புதுசு புதுசா இப்ப இதுல ப பழக்க பழங்கள்ல பூக்கள்லலா அலங்கரிச்சு வச் ச்சிருந்தாங்க தோழி
சேரிங்க தோழி
அப்புறம் வேற உங்களுக்கு என்ன சுட் சுற்றுலா ரொம்ப புடிக்கும் தோழி
வேற சுற்றுலா எங்கியும் போனதுல்ல தோழி ஆமா தோழி
கோயிலுங்களுக்கு
ஆஹ் கோயிலுக்கு போயிருக்கேன்
உம் உம்
ருக்கும் மோது மேல்மலையனூர் போன அப்புறம் ஆஹ் மருவத்தூர் மேல் மருவத்தூர் கோவில் போன
ம்
அப்புற பக்கத்திலே இன்னும் ஒரு ரெண்டு மூணு கோவில் காம்ச்சாங்க காளி கோவில் தான் எல்லாமே காம்ச்சாங்க அதுக்கப்புறம் பூமி மாதான் சொல்லிட்டு இது இப்பதான் கட்டிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல அதுவு நல்லாதான் இருந்துச்சு சி அங்கியும் போயிட்டு வந்தன்
அது ஏ எ எத் எத்தன கா கால பழமையானது எதனாச்சு தெரியுங்களா உங்களுக்கு ப்ச் இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி
அதெல்லா இல்ல கட்டிட்டு இருக்காங்க புதுசா
அந்த மேல்மருவத்துலலாம் நல்லா இருக்கும் இல் ங்களா நான் போனதுல்ல உம் ரொம்ப அருமையா இருக்கு எப்டி நா நடந்தே போனீங் ங்ளா இல்ல வந்து எப்டி உங்க வண் அப்டிங்ளா
எல்லாமே மால போட்ருப் பாங்கல்ல
ஆமா ஆமா நடந்து போறது நல்லா இருக்கு இல்லைங்களா
ஆமா தோழி
ஆனா ரொம்ப தூர நடக்க வேண்டியது இருக்குமே
அதுநா பஸ்லருந்து கிட்டயண்னே நிறுத்த சொன்னா கிட்டயண்டே நிறுத்துவாங்க கொஞ்ச தூர தள்ளி நிர்த் த்துங்கன்னா கொஞ்சொ தூரொ தள்ளி நிறுத்துங் எப்படி நிறுத்துனாலு கொஞ்சொ தூரொ நடந்துதா போகணு
ஆமாமாமா ம் ம் ம் எ எல்லா வீட்டு அக்கம் பக்க இருக்கறவங்கல்லா சேந்து போனீங்களா
ஆமாங் தோழி
உம் அப்போ ஓ ம இ இரவு உணவுக்கலா என்ன பண்ணுவீங்க இரவு நடந்துட்டே இருப்பீங்ளா
ஆஹா அப்டி இல்ல தோழி இ நைட்டு வந்துட்டு சாப்டணும் அப்டின்னா டாக் குள்ள வச்சு கோவில்குள்ள எடுத்துட்டு போய்டுவோ ஆ அப்டே சாப்ட்டு அப்டியே தூங்கறதாயிருந்தாலும் அ தூங்கிருவாங்க ஒரு குடோன் மாரி இருக்கும் அதுல எல்லா போயிருவோம்
செர் செரிங்க எப்பிடி ஒரு ஒ இப்ப காலைல போனா சாய்ந்தர போய்லாங்களா இல்ல எப்பிடி நி ரெண்
கூட்டம் இல்லனா கூட்டம் இல்லனா ஒ உடனே போ விட்டுருவாங்க கதவு தொறந் தொறந்து விட்டுருவாங்க போயிருல்லா சாமி சீக்கிரம் பாத்துட்டு வெளிய் வந்தர்லா ச் அப்டி கூட்டமா நெறி சில்லா இருந்துச்ன்னா விட மாட்டாங்க
ஆ ஆ ஆ அ புரியுதுங்க
தா சாய்ங்காலம் ஆ கும் ச் அடுத்த நாள் காலைல ஆகும் கூட்டமா இருந்துச்சுன்னா அப்பிடி
இல்ல இப்ப நா நா உங்க வீட்டுகிட்ட இருந்து நீங்க நடந்தே போனிங்ளா இல்ல பேருந்துல போயிட்டு
பேருந்துல போயிட்டு அங்க போயிட்டு எறங்கி அப்புற கொஞ்ச தூர நடந்து போய்ட்டு அ உணவு வந்து நம்ம காலைல இப்ப காலைல போயிட்டு சின்ன கொழந்தைங்கலா வெச்சிருந்தாங்னா பசிக்குதுன்னா அவுங்க எடுத்துட்டே வந்துருவாங்க இல்லன்னா உணவுக்குன்னு தனியா டோக் கன் தருவாங்க
ஆ செரி செரிங்க
அது சா அது எடுத்துட்டு போய்ட்டு அப்டியே சாமி பாத்துட்டு அப்டியே அங்க போயிட்டு சாப்ட்டு அப்டியே
ஆ ம் ம் ஆனா நீங்க முழுசா நடந்து போகல கொஞ்ச தூ ப பஸ்ஸுல வந்து போய்ட்டு அங்கந்து நடந்து போனிங்க செர் செர் செரிங்க ஆனா நல்லா இருக்கு இல்லிங்ளா பாக்குறதுக்கு மேல்மருவத்தூர் கோயிலுங்ளா
மேல்மருவ த்தூர் செமையா இருக்கு
ஆ அமா அது வந்து முருகரு இது பண்ணுவாருங்ளா சாமி கும்பிடுவாங்ளா
இல்லாங் தோழி ம் மாரி சாமிதா
ஓ சேர் சேர் செரிங்க ஆனா ரொம்ப அருமையா இருக்குன் நெனைக் கேள்விப்பட்ருக்கே ஆனா நா போனது கெடையாது மத்தபடி இந்த அ உங்களுக்கு குடுத்த அந்த விடுமுறைல என்ன பண்ணிங்க
இன்டர்ன்ஷிப்காக போன
ஆ சேர் செரிங்க தோழி
அது ஒரு செவன் டேஸ் போன அதுக்கப்புற இப்பதா ஒரு டூ டேஸா வீட்லதா இருக்
செரிங்க தோழி செரிங்க தோழி அப்புற நீங்க எப்பிடி நீங்களே சமைச்சு சாப்ட்டுக்குவிங்ளா
நான் நா எனக்கு எனக்குனா ம் எங்க எல்லா எங்க ஃபேமிலிக்கே எங்க அம்மாதா தோழி சமைப்
ஆ அப்ப நீங்க வீட் வீட்ல இருந்து அ கல்லூரிக்கு போறீங்க இல்லைங்க
ஆ ஆமா தோழி எ எல்லாமே சமைப்பாங்க அப்பறோ எதாச்சு ஹெல் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுவே இல்லனா அப்டியே காலேஜ் கெளம்பி போயிடுவ
ஆனா அம்மாவுடைய பங்கு அதுல அதிகமா இருக்கு இல்லிங்களா காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரைக் க்கு இரவு வரைக்குமே அவங்களுடைய பங்கு வந்து ரொ மிகவு அதிகமா இருக்கு இல்லிங்களா
ஆமா தோழி
ஆமா ஆமா காலைல எப்டி வி வித தமா ச சமைப்பாங்களா இல்ல வந்து நார்மலா ஒரு பொரியல் ஒரு இது அந்த மாரி சமைச்சு எடு குடு
சண்டே ஆனா மட்டு வித விதமா சமைப்பாங்க
ஏன்னா காலைல நேரத்துல வந்து சம மதியானமு சமைச்சிட்டு காலையிலயு ச ஆ சிற்றுண்டியு சமைக்கிறதுக்கு க கஷ்டோ இல்லைங்ளா
ஆமா தோழி
ஆமா ஆமா, அது ரொம்ப கஷ்டந்தா அப்பறோ அம்மாவ எங்கனாச்சு கூட்டிட்டு போணுனு நீங்க நெனச்சிருக்கீங்ளா இவ்வளோ வேல செய்யறாங்க இல்லைங்ளா காலைல இருந்து நைட்டு வரைக்கு இரவு வரைக்கு
வருஷப் பொறப்பானா கோவில் கூட்டிட் போ வோ, ஆ கோவில் கூட்டிட் போய்ட்டு அப்டியே ஹோட்டல் போய் அப்டியே அங்க சாப்டுட்டு வருவோ
செரிங்க செரிங்க
அப்பறமேட்டுக்கு எ ட்ரெஸ் எடுக்க போகணுன்னா அம்மா கூட்டிட்டு பேய்ட் டு எடுத்துட்டு வருவோ ஆனா போனோம்னா அன்னைக்கு ஒரு நாள் ஆகிடு
கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விருப்ப இருக்கு இல்லைங்ளா பூச்செடி வளக்குறதோ இல்ல வந்து அந்த மாரி எதனாச்சு உங்களுக்கு தனிப்பட்ட விருப்ப இருக்குங்ளா
எங்க வீட்ல ரெண்டு மரம் இருக் கு ஒரு பூச்செடி இரு க்கு மல்லிப்பூ செடி ஒண்ணு இருக்கு நெறைய செடிலா வச்சோ வளர மாட்டிக்கிது மரோ வந்து கோ கொய்யாப்பழ மர ஒண்ணு இருக் கு சீத்தாப்பழ மர ஒண்ணு இருக்கு தோழி
ஆ அப்ப நம்ம வீட்டு கழிவு அந்த காய்கறி கழிவெல்லா என்ன பண்ணுவிங்க தோழி
அதெல்லா வந்து செடில ஊத் துவோ அப்டி இல்லனா காய்கறிலா அரை ச்சி வந்து அ செடில போட் டு ஆ அந் பூண்டு தோலு ஆ பூண்டு தோலு இந்த மாரில்லா இருக்குல்ல அதெல்லா செடில போட் டு அதுக்கப்பறோ தண்ணிய வந்துட்டு கீழே ஊத்தற மாரியா இருந்தாலு ஊத்திருவோ இல்லனா செடிலயே கூட ஊத்
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அப்பதா அந்த செடிங்களுக்கு கொஞ்ச உரமா இருக்கு இல்லைங்ளா இயற்கை உரமா வீட்ல இருந்து நம்ம க கழிவுகள வந்து அத ஆ எதுமே வே இது பண்ணாத உ உபயோகமா அதுக்கு ஒரு யூ இதா இருக்கு இல்லைங்ளா பயனா இருக்கு செடி வளர்றதுக் கு எங்க வீட்லயு நெறையா அடு அடுக்கு மல்லி எல்லா வெச்சிருக்கங்க வெத்தல செடி வெச்சிருக்கோ அ அதுக்கு வந்து அ நீங்க வந்து செ செடிங்கள்ட்ட எப்பனாலு பேசிருக்கிங்ளா நா நெறைய பேசுவே செடிங்கள்ட்ட
நா செடிங்கள்ட்ட எதுமே பேச மாட்டே தோழி
நீங்க பேசிப் பாருங்களே
செடி செடி வந்து நெகிழ்ல இருக் கனால பூ வந்து அதிகமா வெக்காது
ஆ
து வந்துட்டு வேற எடத்துல ஒ எடுத்து வெச்சாலு செத்து போயிடுது
ஆமா
அது ஏதோ ஒரு டைமு எப்பயாச்சு பூ ஒரு பூ பூத்தாலு செடி பாக் க அழகாருக் கா அப்டின்றதுக்கொசரோ அப்டி
ஆமாமாம் நீங்க செடிகள்ட்ட பே சி பாருங்ளே அது வந்து அ நம்ம செடிகள்ட்ட பேசுறதுனால அது வளருங்ளாமா நீங்க அத த செக் பண்ணி பாத்துருக்கிங்ளா முயற்சி பண்ணி பாத்துருக்கிங்ளா
நா பேசுனதில்ல தோழி
அப்டிங்களா நா ரொம்ப பேசுவேன் கருவேப்பிலகிட்ட அப்பறோ வெத்தலை கிட்ட மல்லிகப்பூ கிட்ட ரோஜா பூ கிட்டெல்லா நா போய் நின்டு பேசுவே அ என்ன உங்களுக்கு ரொம்ப வெயில் அடிக்குதாடா தண்ணி ஊத்துட்டுமா அந்த மாரியெல்லா பேசுவே அது ஒரு இயற்கையில வந்து அந்த காத்தோட அசையும் போது அது நம்மளுக்கு ஒரு பதில் சொல்ற மாரி இருக்கு அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ரசிக்கிற மாரியு இருக்கு நீங்க எப்பனாலு கவனிச்சு பாருங்க இனிமே
ஓகே தோழி
ம் செரிங்க ச ஆ செரிங்க ச செரிங்க தோழி அப்பறம் சொல்லுங்க தோழி நீங்க அப்புறம் உங்களுடைய குறிக்கோள் வேற எதனாச்சும் ஒரு புதுமையா எதனாச்சும் பண்ணணுனு உங்களுக்கு தோணுதா நீங்க படிக்க நீங்க படிக்கிற பிள்ளைங்க இல்லலைங்ளா படிக்கிற கொழந்தைங்க இல்லையா நீங்க வந்து இப்போ ஆஹ் இப்ப அக்கம் பக்கத்துலலா இருக்கிறவங்களுக்கு எதனாச்சும் அறிவுரை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க இல்ல வீட்ல இருக்கிறவங்களுக்கே
நல்லா படிங்க
ஆமா படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஆமா காலையில காலையில எந்திருச்சு அஹ் சூரிய உ தையிலத்துல வந்து ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிச்சா வந்து கொழந்தைங்களுக்கு ஞானம் இது கரெக்டா இதா இருக்கு நறயா